ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக் இருக்கீங்களா
நல்லா இருக்கே எங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க
ட்டீங்களா மதிய வேலையில
ஆ மதிய வேல சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க மதிய வேலையில
நா வந்து மீன் கொழம்பு சாப்பிட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க வந்து இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாள் வந்தாங்க அதனால வெள்ள சாப்பாடு ரசம் சிக்கன் ஃப்ரை அதாவது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட் டன் இந்த மாதிரிதா நீங்க என்ன சாப்ட்டீங்க மதியோ மீன் கொழம்புதானா என்ன மீன்னு
மீன் வந்து அது என்னன்னு தெரியில வீட்டுல செஞ்சிருந்தாங்க மீன் கொழம்பு சில கூட்டு பொறியல்கள் மாரி செஞ் இருந்தாங்க
அப்டிங்களா என்ன கூட்டுப் பொ பொறியல்கள் என்ன காய்கறி
அது சிலது குட்டி குட் ட்டியா நறுக்கி செஞ்சிருந்தாங்க எனக்கு தெரியில எனக்கு சமையல பத்தி தெரியாது அவ்ளவா
ஓ அப்டிங்களா சேரி செரி சமையல பத்தி தெரியாதுன்னா அப்போ ஆரோக்கியமான உணவுகள்லா சாப்பிட்றீங்களா இல்ல எப்டி ஆ எல்லாது ஒதுக்கி வெக்கற பொருட்கள் எதாவது இப்போ அந்த மாரி இருக்குங்களா
ஆரோக்கியமான உணவுனா ஓரளவுக்கு குறிப்பிட்ட உணவு சாப்டுவே அத தாண்டி போனா ஜங் ஃப்ரூட் தா நெறைய எடுத்துக்கற மாரி இருக்கு
ஓ ஓ புரியுது புரியுது என்ன வந்து அதிகமா ஜங்க் புட்ஸ் அதாவது வெளி உணவுகள்லா ரொம்ப எடுத்துக்காதீங்க முடிந்த அளவு இந்த கேரட் பொறியல் பீட்ரூட் பொறியல் பீன்ஸ் பொரியல் வாழக்கா இதெல்லா வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க சாப்புடுங்க அப்போ ஒடம்புக் க்கு நல்லது குடுக்கு உம் நீங்க ஜங்க் ஃபுட்ஸ்னா என்ன மாரி எடு இப்ப என்னென்ன சாப்பாடு ரொம்ப வி
ரொம்ப விரும்பீன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்புட்றது பானி பூரி ஷவர்மா இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்படுவே இதுல ஷவர்மா தா ரொம்பமுமே விரும்பி சாப்
எல்லாருமே அதா விரும்பி சாப்புடுவோம் ம் முடிஞ்ச அளவுக் க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்லா வந்து வீட்லியே பண்ணி சாப்டுங்க நானு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சாப்டுவே எனக்கு இந்த நம்ம ஹோட்டல்ல சாப்புட்ற ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கு முன்னாட்லா வந்து இந்த ரோட் ட்டு சைட்ல சாப்புட்ற ஃப்ரைட்ரைஸ் எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்து இப்போ ஒரு ரீசண்ட்டா ஒன் மந்த் ஒரு மாசமா எனக்கு அந்த வெளில உள்ள ஃப்ரைட் ரைஸ் பிடிக்க மாட்டிக்குது ஏன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா அதே இது நம்ம கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல உக்காந்து நாம சாப்ற மாரி ஓ டல்ல வாங்கி சாப்பிடும் போது அந்த ஃப்ரைட் ரைஸ் யோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெளியே அத்து கடையில சாப்பிட்ற மாதிரி இருந்த கொஞ்சம் நல்லா இருக்கும்
ஆமா
ஏன்னா வந்து ரோட்டோட கடையில வந்து அவங்க ரொம்ப அதிக
ஆமா ஆமா சேர்க்கறதுனால அது உடம்புக்கு கெடுதலா இருக்கு
ஆமா அது ஒரு இனிப்பு சுவையை தான் கொடுக்குது தவிர ஒரு டேஸ்ட் நல்லா இல்லைனா எனக்கு ரொம்ப அது வந்து வெறு ருப்ப ஏற்பட்டுச்சு அந்த ஃப்ரைட் ரைஸ் மேல உம்
இல்ல நமக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சது தான் செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியுமா
ஆஹ் ரொம்ப ஈஸி தான் என்ன அப்டீன்னா முட்டைக்கோசு அதாவது கேபேஜ் மு முட்டகோஸ் கேரட் பீன்ஸ் எடுத்துக்கோங்க கேப்சிகம் புடிக்கும்னா கேப்சிகம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு புடிக்கும்னா அத வந்துட்டு ஒரு பாமாயில் சொல்லுவாங்க ரீஃபண்ட் ஆயில் என்ன ன நம்ம மன உள்ள எண்ணையில போட நல்லா இருக்காது ரீ பண்ட் வந்து கொஞ்சமா ஊத்திட்டு காய்கறிகள வந்து வெறும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க என் தண்ணி ஊ தீங்க வெறும் சால்ட் மட்டும் போட்டு வதக்கி எடுத்து மூடி வை கொஞ்சொ நேரொ வெச்சோனா அது வெந்துடு ஒரு சில வந்து முட்ட இருக்கு பாத்தீங்களா அதுலயே ஒடச்சு ஊத்தி இது பண்ணுவாங்க நா என்ன பண்ணுவே அப்படின்னா எது வந்து தனியா வந்து பொடி மாஸ் மாரி அதாவது வெறு மிளகா அதாவது நம்ம பெப்பர் பவுடர் சால் ட் ரெண்டு மட்டும் போட் டு நல்லா இது பண்ணி வெச்சிப்பே குட்டி குட்டியா பொடி மாஸ் மாதிரி பண்ணி நம்ம இது இருக்கு பாத்தீங்களா நம்ம நல்லா வதங்கி வெச்சிருக்கோம்ல்ல காய்கறிக அந்த காய்கறில சோயா சாஸ் இருக்கு சொல்லுவாங்க அது ஒரு மூடி அப்புறமா கொஞ்சமா பெப்பர் பவுடர் அது போட்டுப்பே கொஞ்சமா எனக்கு காரொ தேவ அப்படின்னா அது என்ன சொல்லுவோ நம்ம மிளகா மிளகாத்தூள் பொடி சொல்லுவோல்ல சில்லி பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சமா போட் டுப்பே சோ முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டே வெங்காய இருக்க பாத்தீங்களா வெங்காயொ வந்து சின்ன சின்னதா நறுக்கி போடுங்க ஒரு சில பேர் வந்து சீவி சீவி போடுவாங்க சிவி போடும் போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது குட்டி குட்டியா வந்து இந்த சாப்பர்ல வந் பண்ணி போட்டீங்னா நல்லா இருக்கு அது மன மு நல்லாருக்கு டேஸ்ட்டு நல்லாருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு சாப்பாடு வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ்க்கு வந்து ட்டு கொஞ்சொ வேக வெச்சு வெச்சிருப்பே அப்புறமா நா சொன்னன்ல இந்தமா சோயா சாசு அந்த மொளகாத்தூளு பெப்பர் பவுடர் உப்பெல்லா போட்டதுக்கு அப்புறமா வடிச்சு வெச்சிருக்கோல்ல சாப்பாடு இந்த சாப்பாடு வந் எவ்வளவு தேவயோ அளவுக்கு ஏற்ப கொட்டிப்பே கொட்டிட்டு ஒரு லைட் ஒடையாம அரி சாப் ப்பாடு ஒடையாம அது லைட்டா கிண்டி எடுத்துக்கணு கிண்டியெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது பண்ணி வெச்சிருக் கோல்ல எக்கு அந்த முட்டய லாஸ்ட்ல மேல தூவி விட்டுக்கணு தூவி விட்டுட்டு மறுபடியு ஒரு குலுக்கு குலுக்கிக்கணு அதாவது மேல ஒரு மூடிய போட்டு ரெண்டு சைடும் பிடிச்சு அத திருப்பி திருப்பி குலுக்குவாங்க தெ ல்லாம் அந்த மாதிரி குளிக்கிக்கணும் அந்த மாதிரி குளிக்கிட்டு லாஸ்ட்ல நம்மளுக்கு கார வேணுனா கொஞ்சமா பெப்பர் பவுடர் போட்டுட்டிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்துடரு ஃரைட் ரைஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளாவு இருக்கு ரொம்ப நல்லாவு இருக்கு
சொல்றது நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரைப்
ஆ அத விட உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா தெரியுதுன்னா கடைகள்ல வந்து ஹாப்பி ஹாப்பிமா அப்படிங்கற ஒரு ஃபிரைட் ரைஸ் மிக்சர் கெடைக்கும் கிரீன் கலர் பாக்கெட் அதுவும் வந்து இந்த காய்கறி எல்லா கொஞ்ச வத ங்கிட்டு அந்த ஹாப் ப்பிமா ஃபிரைட் ரைஸ் மிக்ஸல அந்த காய்கறில போட்டிட்டு சாப்பாடுல போட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபிரைட் ரைஸ் ஆயிடும் அப்படியும் பண்லா ரூபாதா அந்த ஃபிரைட் ரைஸ் மிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வெறும் முட்டக்கோஸ் மட்டுதா வீட்ல இருக்கு முட்ட கோசும் கேரட் மட்டும் தா வீட்ல இருந்தாலு உங்களுக்கு ஃபிரைட் ரைஸ் சாப்பிடனு மாரி இருந்தா அந்த பத்து ரூபாகுள்ள இது வாங்குனீங்கன்னா ஃபிரைட் ரைஸ் சாப் ட்ரலாம் ஒரு முப்பது ரூபா நம்ம நூத்தி இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குர ஃபிரைட் ரைஸ் முடிஞ்சிடு ஆமா ஆனா வந்து ரோட் ரோட்டு கடைங்கல்லா மட்டுந்தா நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி இருபது ரூபா நம்ம பேய் குடுத் நல்லா சாப்ட்டோம்னா கம்பல்சரி முன்னூத்தி எழுவது முன்னூறு இரநூற்றி எண்பது தா கம்மி கம்மி இரநூற்றி அம்பதுதா இருக்கு வெஜ் ஃபிரைட் ரைஸே
ஆமா எங்கயுமே கம்மியா க்காது
ம் ஏனா இப்ப கேஸ் கட்டுப்பாடு ரொம்ப ஆகிருக்கனால எங்குமே இல்ல ரொம்ப கஷ்டந்தா வேற என்ன விரும்பி சாப்டுவீங்க நீங்க
வேறன்னா நானு அத தாண் ப்படின்னா பிரியாணி ரொம்ப புடிக்கூ
ஓ செரி செரி என்ன ஸ்டைல் பிரியாணி எந்த ஊர் ஸ்டைல் பிரியாணி
எந்த ஊரு ஸ்டைல் பிரியாணி அப்டின் சொல்ல தெரியல எங்க வீட்லயே எங்க பாட்டி செய்வாங்க அவுங்க கைப்பக்குவத்துல வர பிரியாணி எனக்கு அதுதா ரொம்ப புடிக்கூ எங்க சாப்ட்டாலுமே அவுங்க கைப்பக்கத்து அந்த கைப்பக்வத்துல வர பிரியாணியோட சுவ எனக்கு வேற எத்லியுமே வந்த மாரி தெரிஞ்சதில்ல இது வரையு
உம் புரியுது அந்த காலத்துல்லவங்க வந்து ஒரு அ ஒரு விதமா சமைப்பாங்க அதாவது ஆமா அதுவு அதுவு இந்த கால காலதுல வந்து எல்லா அம்மாக்களு கரம் மசாலாங்றது ஒண்ணுத யூஸ் பண்ண ராங்க அந்த காலத்துல வீட்லயே வந்துட்டு எல்லாமே வறுத்து பொடிச்சே போடு ராங்க அதுனால அந்த ஒரு சுவை கரம் மசாலாவோட மனம் அந்த மனம் வந்து ஸ்மெல் வரு
ஆமா
சிக்கன் பிரியாணி சாப்டுவீங்ளா மட்டன் பிரியாணி சாப்டுவீங்களா
எனக்கு சிக்கன் விட பாக் போது மட்டன் பிரியாணி தா ரொம்ப புடிக்கூ அதுதா ரொம்ப நல்லா இருக்கு கமாறி தெரியு
அப்டிங்களா எனக்கு மட்டன் ரொம்ப புடிக்காது நா ரொம்ப விரும்ப மாட்டே மத்தபடி எல்லா சாப்டுவே பீப் சாப்டுவீங்ளா
பீப் நா சாப்ட மாட்டே
மத்த படி வீட்ல எல்லாரு சாப்டுவாங்க
வீட்டல எல்லாருமே சாப்டுவாங்க நான் பீப் சாப்ட மாட்டே மட்டன் கூட சாப்ட மாட்டே மட்டன் பிரியாணி சாப்டுவே நா விரும்பி சாப்புடுறது சிக்கன்தா ந்த
ஓ சரிங்க சரி நா வந்து மட்டன் எனக்கு சாப்ட புடிக்காது இருந்தாலு ரீசனடா ஒரு ஒன் வீக்கா வந்து மட்டன் இல்லாம அதாவுது மட்டன் பீஸ் இல்லாம அது வெறு பிரியாணியோ இல்ல வெறு மட்டன் கொழம்பு எடுத்தா கூட உடம்பு போல்லா அலர்ஜிங்ற ஒரு மாரி ஊர் அரிப்பு வருது ஒடம்புல உம் அவுங்ளுக்கு பத்திதா தெரியுமா எந்த காரணத்துல்லா வருது அப்டின்னு
காரணோ ஏன் தெரியல ஆனா நம் நெறைய பேர் நானு பாத்ருக்கே என் தோழிகள்லே சில பேருக்கு மட்டன் இந்த மாரி பீஃப் எடுத்துக்கு போது அந்த மாரி வரு அலர்ஜி வரு ஏன்னு தெரிய வராது பட் அது வீங்கிரு ஒடம்பல்லா
ஆமாமா எனக்கு வீகொங்றது வராது
அது அவுங்களோட ஹெல்த்துக்கு செட் ஆகாத மாரி
ஆமா அது வந்து பிளட்ல எதோ கிருமி இருக்கான் அதுனால இப்புடி ஒரு சில பேருக்கு வருன் சொல்றா ஆஹ் ஒரு சில பேருக்கு வீங்கு நீங்க
ஆமா அவுங்குளுக்கு ரொம்போ குண்டு குண்டா வீங்கிரு அதனால அவுங்கள வெடு அது காந்து வீக்கோ கமமியா அவுங்ளுக்கு ஒரு வார நாளாயிடு
உம் அவுங்க விருப்பப்பட்ட ஒரு சாப்பாட கூட சாப்ட முடியாது அந்தளவுக்கு வந்து அவுங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டந்தா உம் நம்மளுக்கு ஆரோக்கியோந்தா மொத முக்யம் முடிஞ்ச அளவு நம்ம தா நம்ம கொஞ்சோ ஒடம் பு நல்லா நம்ம பாத்துக்குணு ஏனா வேற யாரு நம்மோ பா்த்துக்க முடியாது
பாக்க முடியாது நம்மதா நம்மள பாக்கணு
உம் ஆமா ஏனா வந்து இப்ப உள்ள காலத்துல எது நல்லது எது கெட்டதுன் எதும்மே தெரியாது எல்லா உணவுகளுமே வந்துட்டு போலியாதா இருக்கு முடிந்த அளவு உங்க உடல் நலத்த பாத்துக்கோங்க நம்மள்க்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைய போகிறது மறுமுறை பேசுற ந கடத்தால் கண்டிப் அஹ் பேசலா நன்றி தோழி நன்றி வணக்கம் தோழி மறுமுறை பாக்கலா